ஹலோ
ம் சொல்ம்மா
ம் எங்கப்ப மாட்டிட் இருக்க சாமி
இன்னு மாட்டி முடிக்கலையா
தொ மட் லாஸ்ட் லைன் ஒரு ஏர்ல லைண் மட்டு ஒயர் குடுக்கணு
ம்
தா மூடிச் இது எங்கயிருந் வந்ச்சு
என்னது
ஒரு சுகுருவ் இருக்கு எங்க இருந்து வந்துன்னு தெர்ல செரி
ம்
இந்த வர வெள்ளியில இருந்து அ ஆடி ஒண்ணு வந்துட்டு பதினேழா தேதிதா ஆனா அதுக் முந்தின வெள்ளியில இருந்தே கணக்கெடுத்துப்பாங்க அதா ஜேத்தனா ஆமா
ஆ
அதா இந்த வரவெள்ளியில இருந்து கணக்கு ஆ ஆடி பதி ஆடிச்சி இந்த மாச பதினேழா தேதி ஆடி ஒண்ணு
ம்
ஆனா வர வெள்ளியில இருந்து கணக்கு அஞ்சு வெள்ளி அஞ்சு வெள்ளி
ஏங்க வெள்ளிக்கிழம என்ன பணுவாங்க
இப்ப உள்ள சாமிய எப்போது இல்லாம அலங்காரம நல்லா டிஃப்ரெண்டா அலங்கார போறது அதுக்கப்றோ அன்னைக்கு அண்ணதானோ ஏதாது நடக்கு நம்ம கோயில்
ஓ ஓ
ஜீ இப்போ லாஸ்ட் எந்த பண்னோ அ அ பண்ணபோது நம்ம கோயில ஜமா பவுடர்டி இல்லாட்டி பம்ப ஏதா கூப்ட்டு அன்னைக்கு சூப்பரா பண்ணி நா அலங்கார ஒண்ணு கிராண்டா பண்ணுவ
ஆ
இப்போ அதுதா எனக்கு என்ன பண்றதுன்னு தெர்ல எப்டி பண்றது அது முச்சுட்டு வெக்கற
செரி பாப்போ ஏதா பண்லா
ம் என்னன்னா எனக்கு லீவு போட முடியாது ஃபர்மிஷன் ஏதோ ஒரு நாளைக் போட்லா எப்டி இத்தன நாள் போட்றது எல்லா
இந்த ஒரு வார லீவ் போடுறதுக்கே அந்த இது பண்ணாரு
கோயிலுக்குன்னு சொன்னோனா அவ்ளோ அவ்ளோதா ஆட ஆரம்பிச்சுடுவாரு திருப்பியு
அதுதா
அதுனாலதா யே
ஏ இன்னைக்கு என்னாச்சு ஏ எதுக் கார்த்தினா கூப்டாரு
சாமி நாதா சொன்னேன்ல அஞ்சாறு மாசோ ஒரு பில்லு நா பண்ணை சப்ளைகே போகல ஐ மீன் வேலைக் போயிருக்கே சப்ளே பிளான் எனக்கில்ல அன்னைக்கு வந்து ஒரு இந்த பழம் இது ஆ ஹா இதுக்கு மட்டு போனே ஒரு ரெண்டு கட மட்டு செக் பண்றக்கு நானே கூப்டாரு
ஓ ஓ
ஆ ஆர்ட்ஸ் பழ முதிரு அப்றோ திருச்சி ரோடு பழ முதிர் ரெண்டே ரெண்டு பழ முதிர மட்டு செக் பண்ணிட்டு வாங்கிடு அன்னிக் கூப்டாரு செல்லி அனிப்பிவுட்டாரு
ஆ
அது வந்து சேரின் பாயி பாய் தா போனாரு பாய் போயி எரைச்சி வெச்சிட்டு பொருள எரக்கி வெச்சிட்டு போயிட்டாரு
அ
செரியா அப்றோ நான் தா போய் செக் பண்ணுனே அன்னைக்கி ஸ்டாக் வந்து எக்ஸ்பரி ஸ்டாக் குடுத்துருக்காங்க செரியா ஆனா அன்னைக்கி குடுக்கல குடுக்கல நா எடுத்துட்டு வர்ல ஆனா அவுங்க வந்து அ பில்லோட அமௌண்ட்டு செக் போட்டு குடுத்திருக்காங்க குடுத்ததுல ஒரு எரநூத்தி நாபத்தஞ்சி ரூபா மைனஸ் பண்ணி குடுத்திருக்காங்க இப்டி ஸ்டாக் குடுத்துருக்கன் சொல்லி ஆனா நா ஸ்டாக் எது குடுத்த மாரி தெர்ல அதுக்குதா மேல கூப்புடு இப்டி நீ வாங்கிருக்க இதுல வந்துட்டு இப்டி எரநூத்தி நாப் பதஞ்சுரூவா மைனஸ் பண்ணி செக் போட்டிருக்காங்க அதோட ஸ்டாக் அப்ப இங்க அப்டின் கேட்டு பிரச்சன அதா நா சொன்னே நா நான் போனே அவுங்க ஸ்டாக் எடுத்துட்டா அவுங்க பில்லுல சைன் வாங்கிதா இது பண்ணுவாங்க அப்டின் சொன்ன சேரி ஓகே நாளைக்கி போயிட்டு எனக்கு இது என்னன்னு இது நேர்ல போய் அவுங்ககிட்ட பேசிட்டு வந்துரு அப்டின்னாரு சேரி ஓகேங்ணா அப்டின்ட
வேற எதுவு சொல்லலையா
வேற எதுவு இல்ல இப்ப கூடோ அன்னைக்கி ஒரு ஷார்ட்டேஜ் சொல்லிட்ருந்தே இல்ல ரெண்டுசரோ ரெண்டு சரோ கார்த்திகா ஷா சி மி இது ஷாம்பூ ரெண்டு சரோ பாட்டு அங்கப் போனது இன்னொருத்த தா போய் செக் பண்ணுனா கூட வந்தவ நா பக்கத்து கடைக்கி நா போயிட்டே ஆனா இப்ப அவர்ட்டதா அதையு கேட்டாரு அண்ணா நா பக்கத்து கடைக்கு போயிட்ட ஏதோ செக் பண்ணி குடுத்தாப்புடி எல்லாமே ஆனா கரெக்டா தா செக் பண்ணி குடுத்தாப்புடி அவுங்க ரெண்டு சரோ வர்லைங்கிறாங்க அப்டின்னு இது பண்ணே அப்றோ அவன கூப்டு கேட்ருக்காங்க கேட்டா அவுனு இதே தா சொன்னா அதுக்கப்றோ நாங்க சேரி நீ கடையில போயி பேசிட்டு வந்துட்றேன்னாரு அங்க போயி பேசுனா நா என்ன இப்ப ரெண்டு இந்த ரெண்டு சரோ திருடி நா திருடி நா என்ன பண்ண போறே அப்டிங்கிற மாரி பேஸ்னாங்க அதையு வந்து காயத்ரி அண்ணி கிட்ட அதையு கேட்டாரு அண்ணா இப்டி சொல்றாருங்ணா இதுக்கு மேல பேசுணும்னா இது சாங்கடத் துல போய் முடியு நா அப்டின்ன
ம்
சேரி ஓகே என்னன்னு பாத்துக்லா அப்டிங்கிறாரு இது எப் எப்போ இது நடந்து போன மாசோ பதினெட்டாந் தேதி
ஏயா அத அப்பையே வெச்சி கேட்க வேண்டியதுதானே ஏயா இப்ப கேக்குறாரு
இப்ப வந்த அதுதா நா சொல்டு வந்த அண்ணா இப்ப உங்ளுக்கு மிஸ்டேக் இருந்ததுன்னா உடனே உங்க எங்களுக்கு ஆஃபீஸ் நம்பருக்கு ஏதாது கூப் புட்டு நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா தா எங்களுக்கு தெரியு
இவ்ளோ லேட்டா சொல்வாங்கன்னு எங்களால அத ஃபாலோ பண்ண முடியாது கரெக்டா இது ஆகாது அப் ப்ப பேர் சொல்லும் போதெதான்னே நந நம் ஒடனே எதுனா சரி பண்ண முடியு அப்டின்னா சேரிப்பா ஆனா நாங்க அன்னிக் செக் பண்ணிதா இப்ப ந கூட வந்தவ செக் பண்ணி குடுத்தே எனக்கு நல்லா தெரியு நா அங்க செக் பண்ணி குடுத்துட்டு தா வந்தே அப்டிங்கிறா
அ ஆ
ய அங்க கேட்டா வரவே இல்ல ரெண்டு சர பென்டிங்கு அப்டிங்கறாங்க யாரது இது வண்ற தெ
ம்
அதுதா பேசிட்டு இருந்தே பேசிட்டு சேரி ஒன்னால முடியு அப்டிட்டா ஒரு பெண் எ பேர்ல எழுதல கூட வந்தவ பேர்ல தா நோட் பண்ணி வச்சிர்க்காரு
ம்
சரி நம்ம நம்ம லிஸ்ட் நம்ம பேரில்லன்னாலு நம்மதா கூட போயிர்க்கோ அவரு ஏ எ மேல இவ்ளோ நம்புறார்ன்னா இதுக்கு முன்னாடி இதே பிரச்சன வந்துதில ஒரு ஐயாயரூபா பிரச்சன அப்பெல்லா வந்துட்டு நீ போயி பேசினல பேசினோன அவுங்க ஆமா வந்துதுன்னு அதுக்கப்பறோ சொன்னாங்கல்ல அதனாலதா நா ஒன்ன இவ்ளோ தூரோ கேட்டு ஒங்களட்ட லா கேட்டு நா இது பண்ணிட்டு இருக்குறே அப்டினு உரிமயாரு அப்றோ தா நானு போய் கேட்டதுக்கே இப்டி அவுங்க பதில் சொல்றாங்க சரி ஓகே பாத்துக்கலா அப்டின்ட்
சேர் சேர்
ஆப்பூவா வந்தாதா தெரியு
பாப்போ என்னென்
ம் ஆ பண்ட்டேன்
ஆ
ரெடி பண்ட்டே போட்டே சுச் பாக்ஸ் கு பே ரெடி ஓ ஒயருதா இப்ப அசிங்கமா தெரியுது அதுதா என்ன பண்றதுனு தெர்
அத பாத்துக்கலா விடு நைட் நேரத்து எதுவு நோண்டிட்டுருக்காத
ம் ஒன்னுல்ல நீட்டா அப்டியே தூக்கி இது க்கடில போட்டுட்டு அப்டியே டேபிள் கடில இருந்து வர மாரி செட் பண்ணிட்டோம்னா அதுபாட்டுக் அந்த மூலைல கடக்கு
அவ்ளோதா ஏ என்னத்த போட்டு ஒடக்கிற
கீழே விழுந்தது நா என்னத்த ஒடச்சே என்ன எதுக் சொல்ற நானா ஒடச்சே அந்த இது குடுத்து ஸ்கிரீன் உம்
அந்த செல்ப் இருக் தெரிமா
ஆமா
ஓ இது பக்கத்துல
ஆமா
அங்கன வந்து அழகா இந்த கிஃப்ட் ல்லா இருக்குல்ல
ஆமா
அதெல்லா தூக்கி அழகா மேல வச்சிரு
ம் சேரி
நல்லாருக்கு
ஆ ஓகே
இந்த லைட்டு ஏ கிட்ட தா இருக்கு
கோல்டன்ல அந்த இதுக்குலா அங்க ஃபாமேட் குடுத்துருக்காங்கல
ஆமா ஆமா இந்த பையி இருக்குல இந்த ஸ்பீக்கர் பை இருக்குல அதுக்குள்ள கலந்திர்க் நானு பாக்ல இப்பதா நா எடுத்து வைக்கும் போது பாத்தே
பிரச்சனைல இருக்குட்டு நா எடுத்துக்கிறே
நா
இந்த ஸ்க்கிரீன் குள்ள வெயிட்டு போட்லான் சொல்லி நண்பா வெய்ட்டு அதுக்கு வந்து இந்த பேனுக்கு ஒரு கம்பி மேல மாட் றக்கு ஒரு கம்பி இருக்குல
ஆமா ஒரு இரும்பு கம்மி மாரி
ஆ அது ரெண்டு கம்பி கடக்குது அது தூக்கி இத மடிச்சி ஸ்டேப்லர் அடிச்சி இல்லல்ல ஸ்டேப்லர் பின் நாலச்சு வாங்கிட்டு அத அப்டே கீழ வச்சி அப்டி சுடலான் இருக்கே ஸ்டேப்ல மடக் கீழனா ரொம்ப இதா இதுல லைட்டா அத மடக்கி ஃபுல்லா மடிச்சி அடிச்சர்றது ஸ்டேப்லரு மழ வருதா
ஆ தூரல்
ஸ்டேப்லர ஃபுல்லா இருக்குல்ல மடக்கி அடிச்சர்றது இது பண்ணிட்டு அதுக்கப்றோ அப்டியே இந்த அந்த பைப்ல கம்பிய போட்டோம் வச்சிக்கோ அது பாட்டுக்கு உள்ளயே கெடக்கு கிரீன் மடக்கவு முடியு
சேரி சேரி ஆமா ஸ்டேட் வேனா அடிச்சுட்ரு
ம் அவளதா வாங்கிட்டு வந்துட்டு அடிக்கினு
ஏ வீட்லதா இருந்துச்சு ஸ்டேப்லரு
தெர்ல இப்ப காணோ நா கோவில இருக்கு
ஃபுல்லாவே கடந்தச்சி
ம் பாப்போ
அவுனுக்கு இந்த அட்ட போட்டோ இல்ல
ஆமா
அதுக்கு அவெ தா போய் வாங்கிட்டு வந்தா கடந்தச்சி வீட்ல இல்லாடி கோயில இந்தா கோயில எத்துக்கோ
ம்
ம்
மெதுவா பாத்துக்குலா
சேரி சேரி
ஒரே நிம்ஷோ இரு ஒரே நிம்ஷோ ம் இருப்பா ஒரே நிம்ஷோ லைன்ல இரு
ஆ செரி செரி
சூப்பர் சார்ஜ் ஏறுது
ஏறுதா
ஓ செட் பண்டே
ஏன்னா இதுக்கு நா எந்ரிச்சி எந்ரிச்சு சார்ஜ் போடுறதுக்கு நா நெறைய நாள் சார்ஜ் போட்றது இல்லயா அதனாலதா இப்ப செட் பண்ணது
இதுதா தேவல எடுத்துக்குள்ள அப்டியே படுத்துட்டே சார்ஜர் போட்டுட்டு எந்திரிக்கும் போது அந்த இது இருக்கு அத பாத்து மெதுவா எந்திரி
ஆ ஓகே
செரியா
உம் செரிப்பா அந்த அளவுக்கு உள்ளதல்லிலா படுக்கமாட்ட பாத்துகிற பழகிச்சி
அந்த ஸ்லாப்ல எதயுமே வெக்க விடாதா அ அழகா நீட்டா வெச்சுக்கோ
உம் செரி
கசகசன் போட்டுகாம்
உம் செரி விஸ்கிரன் வெயிட்டு போட்டே ஆகணு
ரொம்ப பறக்குதா அட இப்ப எதாவது எடுத்து வெயி
இதுவே கெடக்கட்டு இது வெச்சிக்ளா
இப்ப எதாது அடுப்படிக்குள்ள போனனா எதாவது அது மாரி எடுத்து வை
இது சேர்ரு வெச்சிருக்கோ ஒரு சீட் ப்ளாஸ்டிக் சேர் பிளாஸ்டிக் சேர் இல்ல சார் நைட்டு் தா வந்திங்கன்னா தி கால் தட்டிரும்ல அதனாலதா ஒரு பக்கோ தேங்கா வெச்சிருக்கே
ம்
உம் பிளாஸ்டிக் சேர் ஒரு பக்கோ தேங்கா ஒரு பக்கோ வெஷ்ட இது தேங்கா உருண்டு போகுது
காத்துக்கா
ஆமா
நல்லா காத்து வருதாண்ணா
ஓ
ஆ சேரி கொசு ஏது கடிக்குதா கொசு கடிச்சா அந்த பத்தி கடந்துச்சு பாருங்க மேல கட்லு மேல பீரோல் மேல இருந்து
ஆ சேரி
வேணா அத பத்த வச்சுக்கோ
இல்ல இல்ல அந்தளவுக்கு இல்ல